ம் ஹலோ அதுதா ம் கன்டினியூ பண்றத்த அதாது மாரு கோர்ஸ் குடுத்து ஏமாத்துறதுனால என்னெல்லா நடக்கு
மேம்
செரி ஆ அதுதா எப்டி எப்டி இப்போ குடுத்துட்டு போவோ நீங்களு வந்து அந்த விஷயத்தை கேஷுவலா விட்டுறேன்னு சொல்ற ஆனா நா அப்டி இல்ல அப்டினு சொல்ற நா மனசு வெச்சுட்டு வெச்சுட்டு வெச்சுட்டு இப் இப்டில்லா அப்டி எல்லா பண்ணாங்களே அப்ப நமக்கு ஏதாது பேடா நடக்கும் போது இவே அப்டி பண்ணதுனால தா நமக் இந்தமாரி பேடா நடக்குது குட்ஸ் எல்லா மறந்து போயிறு பேடு மட்டு்தா மனசுல நிக்கு பாரு இவே இப்டி பண்ணா நமக்கு அப்ப அ ஏதாது ஒரு குட்டா நடக்கு ஆனாலு அந்த குட்டு பெரிய விஷயமாவே தெரியாது செரியா அவே விட்டு போன நாலாதா இவ்ளோ சந்தோஷமா இருக்கோ அப்பெல்லா தோணாது ஒரு அடி வாங்கிப்போ பலர்னு ஒரு அடி வாங்கிப் இந்த ஹோப் குடுத்து இந்த பைத்திய கா இப்டி பண்ணதுனால தா நம்ம இந்த மாரி பலாருன்னு அடி வாங்குறோ அப்டின் தோனுமை தவிர அந்த கூத்தெல்லா மனசுல வந்து நிக்காது ஓகேவா
ஆம்
அப்றமா என்ன அந்த ஒரு ஹோப் குடுக்றதுனா என்ன அந்த ஹோப் காப்பாத்துறக்கு தானே குடுக்கணு சொல்லு
ம்
ஆ அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துனால காப்பத்த முடியல அப்டின்னு சொல்றாங்க ஆனா என்ன ஏதா ஏதா ஒன்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கு மனசு கரை ஏத்தனு அவே எதுவுமே பண்ணாம நா ஒனக் கோ குடுத்தே ஆனா இப்ப நா தெரியாம அத பண்டே எதுமே ஒரு இன்ச்சி கூட ட்ரை பண்ணாம அவுங்க அத ட்ரை பண்ணவே இல்லாம வந்து சாரி கேட்டா அந்த சாரி அக்சப்ட் பண்ணிகணுமா இல்லையா நீ சொல் அதுக்காக அவுங்க எதாவது ஒரு ட்ரை பண்ணிருந்தா சுகேலாப் ஒத்துக்கலா சேரி எதோ தவறாம நடந்துச்சு அதாவது தவிர்க்க முடியாம நடந்துச்சுனு சொல்லிட்டு ஆனா அதுக்காக அவுங்க எந்த எஃபட்டுமே போடாம வந்து சாரினு கேட்டா அத ஒத்துக்கணுமா நீனே சொல்லு
ஆம் இப்போ இப்ப நா இப்ப நாம நா அந்த சைட்ல இருந்தனு நெனச்சுக்கோ இப்போ இந்த இவ கிட்ட எனக்கு அந்த அளவுக் கோவோ இருக்குனு நெனச்க்கோ சரியா அப்போ நா இவ கால் வந்தா எடுக்கவு மாட்ட அவ கிட்ட பேசவு மாட்ட அதோட விட்ருவ சரியா
நா அப்டி இருக்கணுங்கிரியா அதாவது நா அவுங்க கால் வந்தா பேசவு குடாது எடுக்கவு குடாது அப்டே விட்றணு சோ அதுதா பெஸ்ட் வேங்குறியா
இல்ல அப்போ நம்ம அந்த இப்போ திரும்பவு நம்ம இத பேசி அந்த ஒரு இப்ப இப்ப சண்ட வர டைம்ல எதார்த்தமாதா நம்ப கிட்ட பேசறாங்ளா இல்ல சும்மா லவ் கோவத்துல திட்றதுக்கு மட்டுதா நம்ம யூஸ் யூஸ் ஆயிருக்கோமா அந்த ஒரு ஃபீல் வராதா அவுங்களுக்குன்னு கேக்கற
அ இப்ப அவங்க பண்ணது தப்பு தானே தப்ப அவங்க ரியலைஸ் பண்ற வரிக்கு அவங்கள நம்ப தாப்பான்னு சொல்லிட்டுதான போன தப்பு எப்ப அவங்க பண்ண தப்ப செரி பண்ண முடியுமா முடியாதுல்ல ஒ ஒரு திட்டு வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு
தப்பில்ல
ஆ
ஆனா அவங்கள தள்ளி வைக்கணுமான்னு கேக்கற
கண்டிப்பா தள்ளி வெக்கனுமான்னு கேட்டா என்ன சொல்றது ஆர் யூ திங் வைக்கணும்ல்லா யாரு பண்ணிருக்க மாட்டாங்க இப்போ ஓவராலா என்ன சொல்றது அவுங்களு ஒரு வாட்டியு செரி செரி செரினு சொல்ட்டு ஸ்டெப் எடுத்து வெக்க போது அவுங்க என்ன பண்ணுவாங்க ல அந்த ஸ்டெப்ப ஒடச்சுட்டே இருந்தாங்க அப்டி சொன்னா அப்றோ என்ன பண்ணுவாங்க அவுங்க ஸ்டெப்பே எடுத்து வெக்க மாட்டாங்க அப்டியே நின்றுவா திருப்பி என்னெனுனதா எடுத்தாலு மேல வரவே மாட்ட அப்டின்தா நிப்பாங்க இப்போ நம்ம என்னல்லா பண்ணோ அப்டிங்கறத யோசிக்கணும்ல நம்மளு எவ்ளோ விஷயங்கள் பண்ணிருப் போ எதனால இவங்க இப்படி ஆனாங்க அப்படிங்கறது ஏ யோசிக்க மாட்டேங்கறாங்க நா இ செய் எல்லாத்துக்கு சாரி கேட்டோனா திரும்பவு மொதம் பழச மாரியே இருக்கணும்னு ஏ எதிர் பாக்கறாங் இப்போ நறைய விஷயோ நறைய விஷயோ நடந்துருக்கு இப்ப ஏ பழசு மாரியே இருக்க மாட்டேங்கறன்னு கேட்டா இங்க இந்த மாரி மாத்துறதே அவுங்க தான இத்திரும்ப எப்டி பழசு மாரி மாற முடியு சொல்லு இந்த புது பாத்தரத்த பழசா மாத்துறது இவங்கதா தின் புதுசு பாத்தரமா மாறு புது பாத்தரமா மாறுன்னு சொன்னா எப்டி அந்த பாத்தரோ புதுசா மாறு
அப்டே கொஞ்சோ விம் பாரு போட்டு அப்டியே கொஞ்சோ
ஆ தேய்க்கணும்ல அதுக்கு டைம் எடுக்கும்ல நாள் எடுக்கும்ல
ஏ அப்டியே கொஞ்ச நேரோ தண்ணில ஊற வச்சா அது சரியாவ போது
ஆ கொஞ்ச நேரோ பாத்தரதுக்கு கொஞ்ச நேரம் அ
ம் ஏனா இல்ல இப்போ
ம்
சோ என்ன சொல்றது ஆக்சுவலி நார்மலி இப்போ ஒரு விஷவ் நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு ஒண்ணு அத வி ட்ரனு இல்லனா அதோட இருக்கணும்னா அதோட பாஸ்ட்ட நம்ம மறந்துதா ஆகணு வேற வழி இல்ல
ஏய் உன்கு எல்லாருமே ஒரே மாரி கிடையாது ஓன் கையில அஞ்சு வெரல் இருக்கு அஞ்சு வெரலுமே ஒரே போலதான் இருக்கு னு சொல்றியா இல்ல அ ஓன் கய்ல இருக்க அஞ்சு வெரலு ஏன் கய்ல இருக் க அஞ்சு வெரலு ஒன்னு கெடையாதுல எல்லார்க்கு அஞ்சு வெரல் இருக்குனு வெய்யே அஞ்சு வெரலும் சேரும் ஓன் அஞ்சு வெர ந செய்ணும் உனக்குஞ்சு வெரலு ஒரே சேப்லயா இருக்கு இல்லல்ல ஒனொன்னு ஒரு ஒரு பேச்ச கேக்குதா இல்ல இல்ல அந்த மாரிதா என் நீ வந்துட்டு எல்லாத்தையு பா ஈஸியா வா அதாவ்து அதாவ்து அந்த கேரக்டர் இப்ப நீ சொல்ற கேரக்டர் ஈஸியா விட்றாங்க அதாவ்து என்ன சொல்வாங்க யூஸ் அன் த்ரோ அப்டின் சொல்வாங்க அந்த மாரி அவங்க வந்து த்ரோ பண்னிட்டாங்கன்னு வச்சுக்கோ தேவல்லா விசயத்தையு ஆனா என்ன நம்ம வந்துட்டு அந்த மாரி கெடையாது நா ஏ கேரக்டர் மீன்ஸ் நா என்ன இல்ல எனக்கு அந்த பழைய விஷயங்கல அறச்ச மாவே அரைக்கறதுன்னு சொல்லனா வேணுண்னா ஆனாலு அந்த விஷய எங்களுக்கு ஒரு கல்வி கெடைக்கிறது கண்வே வந்தாலுங்க ஒரு கல்வி வரவே மாட்டேங்குது என்னது எப்டி நடக்கு இதுக்கு சாத்தியமாகு எப்டி இப்டில்லா பேசிக்கிட்டு அது எப்டி சாத்தியமாகு இப்டியெல்லா நடந்துக்கிட்டா அது எப்டி சாத்தியமாகு இந்த மாரி ஒரு மனசுல ஒரு கொஸின் இருந்துகிட்டுதான இருக்கு இருக்கூல வ ஆ அ என்னதா அந்த கொஸின நூறு தடவ கேட்டாலு ஆயிர தடவ கேட்டா திருப்பி திருப்பி கேட்போ கடைசிவரைக்கூ கேட்போ இப்ப வந்ட்டு அந்த என்ன சொல்றது ரொம்ப கழ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவுங்க வாழ்க்கை என்ன சொ கடைசிடி இப்புல இருக்காங்க அப்பவும் பிடிச்சாட்டைய பிடிச்சு கேட்டு நீ எப்டி இப்டி ஒரு காரியம் பண்ண ஒனக்கு மனசு என்னா உ கொஷின்கு ஒரு லட்சம் தடவ ஆன்சர் பண்ணிட்டுருக்கோ ஆனாலு திரும்பவு கேப்பா அது என்னோட கேரக்டரரைஸ் ஓகேவா அவன் சாக கெடக்குறான் நல்லா அவன பாவம் மன்னிச் அப்போ நா பாவம் பழிச்சு பாக்க மாட்டேன்னு நான் சொல்லுவேன்
ம் அப்போ நமக்கு இப்போ இந்த நறைய பேர் சொல்லுவாங்க மன்னிக்கிறவ ஓ ன்
பெரிய மனுசன் நா அந்த பெரிய மனுசனாவே இருக்க விரும்பலங்ற இந்த விஷயத்துல தெய்வமாவே இருக்க வேண்டாங்ற நா வெள்ளியாவே இருந்துட்டு போற அப்டின்னா அதையு ஓப்பனப்பாவே நா எல்லாமே சொ நா மன்னிக்க மாட்டேன் நான் உன்கிட்ட கடைசிவரைக்கூ சொல்ல மாட்டே குத்தி காட்டுவேன் ஒனக்கு இப்ப இதுக்கா நீ கூட பேசு இல்லியா நீ கெளம்பு அப்படிங்கறத நா சொல்லிடுவ ஏன்னா நம்ம ஒருத்தவங்கள தெரியும நோவ அடிக்கிறோமா நமக்கே தெரியு அவங்கள நம்ம நோவ அடிக்கிறோ அவங்க நம கஷ்டப்படுத்துறோ அப்டின்னு நமக்கு தெரியும் ஆனாலு அவங்களுக்கு தெரியட்டும் நம்ம நோகடிக்கிறோ அப்டிங்கறது விருப்ப இருந்தா கூட இருக்கட்டு இல்லயா கெளம்பட்டு அந்த மாரிதான்
அ ம் ம்
இது தப்பில்லல
போ எல்லாருக்கு அவங்கவுங்க ரைட் இருக்கு சோ அவங்கள பொறுத்தது ரைட்டு ஏ ஒனக்கு அது ரைட்டுனு தோனுது ஓகே ரைட்டு
ஆனா நீங் இப்ப நா சோ இவ்ளோ விஷயம் சொல்லிருக்கே சோ என் சைடு கேட்கும் போது செரி நீ யோசிக்கறது சரிதான் அப்டின் ஒன்னால ஏன் சொல்லமுடில
நான் இப்போ இப்ப நீ இப்போ நீ சொல்றது எந்த மாரி இருக்குன்னா இப்போ பாஸ்ட்ல ந ஒரு விஷ்யோ நடந்துருச்சு செரியா சோ நடந்துருச்சி அதுக்கப்புறோ திரும்பவு அவுங்க திரும்பவு பேசுறாங்க திரும்ப பேசுறாங்க ஆனா அத் பேசனதுக்காக பாஸ்ட் எல்லா திரும்ப அந் த மாரி மாறிறாது மாறிறாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது
ம்
சேஞ்ச் பண்ண முடியாதுன்ன ஒரு விஷியோ நடந்து முடிஞ்சிச்சி அதுக்கு வேற புது சொல்யூஷன் தா கண்டுபுடிக்கனு இல்ல ஆமா போட்டு பழைய இதுலய அதுக்கு சொலுஷன் கெடையாது சோ என்னதா
புது சொலியூஷன் பழைய சொலியூஷன் சொல்ற ஆனா அவரு விஷ்யமா சொல்யூஷனே ஆகாம இருக்கு அப்டியே என்ன சொல்றது கொஸ்டின் மார்க்லேயே நிக்குது அப்டிங்கற அமச்சி ல இந்த கொஸ்டின் மார்க்குக்கு இப்ப வரைக்கு ஆன்சர் வரலனா அந்த கொஸ்டின் மார்க் இருந்துட்டே தான இருக்கு அதுக் எப்டி சொல்யூஷனே வரு வேற சொல்யூஷனோ ஏதோ கொஸ்டின் அப்டியே தான நிக்கிது
சொல்லு
ஆமா இருக்லா
இப்ப நா ஏ வேல நா சொல்ற வேல பாத்தா உனக்கு அது சரியாதான தோனுது நா வந்துட்டு இந்த மாரி பண்றது தப் பா செரியா சொல்லு அந்த மாரி பதில் சொல்லு இப்ப ஏ வேலன் யோச்சி பாத்தா நா பண்றத் செரியா தப்பா
ஏ ஓ வன்டியர்ல நீ எ கிட்ட பேசறது
அ
செரி நீ எ கிட்ட பேசற செரியா ஆனா நிமிஷத்துக்கு நிம்ஷோ நிம்ஷ் துக்கு நிம்ஷோ
ம்
இப்போ இப்ப நீயு மெச்சியுடானா ஒரு ஆள் நானு எனக்கு எதாச்சி சொன்னா புரியு அந்த மாரிதா இருப்போ செரியா
பினா வருத்தமே கெடையாது மெச்சுடானாவங்கல்லா அழ மாட்டாங்க மெச்சுடானவங்க எல்லா ரொம்ப ஸ்ட்ராங் இது இது யாரோட பழக்கோ இது இது யாரு. சொல்லி குடுத்தாங்க மெச்சுடானவங்க இப்டிதா இருப்பாங்க மெச்சுடானவங்க அப்டிதா இருப்பாங்க சொல்ட்டு இந்த மாரி யார் சொன்னா
அப்டியெல்லா யாரு சொல்லல யாரு சொல்லிக் குடுக்க வேண்டிய அவசியஸ் தியோ கெடையாது சரியா
ம்
நா இப்ப என்ன சொல்றனா இப்ப நம்ம பழையத மாத்த முடியாதுங்கிற ஒரு நிமிஷத்துல நம்மோ இப்ப நம்ம ஒண்ணு அத நம்ம அக்செட் பண்ணணு இல்லன்னா மூவோன் ஆயிரு எடையில இருக்க கூடாதுன்னு சொல்ற
ஏன் எல்லாருமே ஒரு நேரத்து போய் சிக்கதுங்கறது சொல் போவல்ல ஆமா சும்மா ஆக போறாங்க கேக்குதா இப்ப அக்செப்ட் ஆயி மூவான் ஆகறாங்க அப்டிங்கற பச்சத்துல அவுங்கள அப்ப மூவான் ஆக வாது அட்லீஸ் விடனுல்ல சொல்லு
சரி
ஆ அப்ப அப்ப மூவான் ஆனவங்கள ஏ திருப் செல்லுப்பா
கேக்கல
மூவான் ஆயிட்டாங்க அவுங்க அப்டின்ற பச்சதுல அவுங்கள திரும்ப புடிச்சியே இல்லப்பா சொல்லு
இப்போ இப்போ இப்போ நம்ம லைஃப்ல தப்பு பண்ணிட்டோ செரியா தப்பு பண்ணிட்டோ இப்ப அதுக்கு எந்த ஒரு இப்ப என்னய அதாது திருத்துறத்துக்காக வாய்ப்பே க இருக்க கூடாதான்னு கேக்குற
திருத்திருதுக் அதுதா செரி பண்றதுக்கு வழி முன்னாடி நடந்த விஷயத்த என்ன ஆனாலு செரி பண்ண முடியாதுன்னு ஒரு தப்புரு க்குன் சில தப்பு இருக்கு என்னா கொல்லா பண்ணிட்டு திரும்பி அவ கொல்ல பண்ணவங்கள உயிரோட திருப்பி கொண்டு வரது சொல்லு இவன நா லைட்டா க த்தியால குத்திக்கிறம்பா உனக் வலிக்கதா செய்யு ஆனா நா கொஞ்சோ குத்திக்கிறேன் சொல்லிட்டு பண்ற மாரி இல்ல அதுக்கு நீ தப்பு பண்ணிட்டா அது செரி பண்றதுக்கு வழி குடுமா அப்டின் சொல்லி கேட்டா நா கொஞ்சு குத்திக்கிறமா திரும்ப செரியாயிரு அப்டி சொல்ற மாரில்லருக்குது பண்ண தப்பு தப்புதான
இல்லன்னு இங்க யாரு சொல்லவே இல்லியே
ஆ அது செரியு பண்ண முடியாதுல்ல இப்போ கொல பண்ணா திருப்பி எவனான்னு உயிரோட கொண்டரவா முடியு முடியாதுல்ல ஒருக்கா கொலப் பண்ணிக்கிறே நாளைக்கு அவ உயிரோட வந்துருவான் சொல்ற மாரில்லருக்கு நீனு
இப்போ ஆக்ஷ்வலி இப்போ இப்போ நீ என்னதா பண்ணணுங்கிற ஒரு அ இதுல இருக்கேனு இப்ப என்ன பண்ணா உனக்கு நிம்மதி கெடைக்கு
தெரில செக் பண்ணா என்ன கெடைக்கனு கேட்டாலு தெரிய மாட்டேங்கிது அதாவது என்ன ஏமி என்ன மீன் எப்படி சொல்ல நம்ம இந்த ஒரு ஹோப் விஷ்யத்த பத்தி பேசிட்ருக்கோ ஓகேவா
ம்
நீங் சொல்லுங்க பொறுத்த ஹோப் கொடுத்தா அவ மூணு வர்ஷோ அப்படின்னு மூணு மாசோ சொல்லிட்
ஏய் எனக்கு ஏய் எனக் அது புரியுது நா அத மாரிதா கேக்குறே இப்போ ஒருத்தாங்க அப்டி இருக்காங்க இப்போ நம்ம இப்ப என்ன பண்லா அவ்ங்கள
என்ன பண்ணுவோம் எதோ தெரியில ம் அவுங்கள அவுங்க போக்குலே விட்டாலு செரியாவாங்களானு தெரில இல்ல அவுங்க போக்குலதா விடணு அவுங் என்ன கஷ்ட குடுத்தாலு செரி நம்ம அக்ஸப் பண்ணிக்க தயாராந்த நம்மோ